அ கேக்குதா ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ஆ என்ன சொல்லி
அதா எல்லாருக்கோ நீங்கதா ரீச்சார்ஜ் பண்ணுவங்க அப்டினு
ஆமா அத ரீசார்ஜ் பண்ண சொன்னா அதுக்கு ஒரு சண்ட நம்ம வந்து நம்மள வந்து ஓரளவுக்கு ஒ ஓ சாத் சா சாதிப்போ அது அது பண்ணு இது பண்ணு நம்ம கிட்ட வேல வாங்கிப் நம்ம ஒரு வேல சொல்றப்ப செய்வே மாட்ட அதால பழிவாங்க நானோ நம்மளோ எத்தன நாளா எப் அவ்ளோ வரைக்கோ கம்முனு இரு முடிய சோ இதெல்லா ஒரளவுக்கு போவோ ஆனா என்ன நம்ம ஒ அது கொஞ்சோ ஓரளவுக்கு எக்ஸ்டண்டா போய்ட்டோனு வெச்சுக்கோங்க அது இன்னொரு பிரச்சனையா மாதிரி அது பெரிய இத ஆயிடோ அதால நானே
ஆமா இப்போ வந்து எங்க வந்து விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்க நானு இப்போ இப்ப வந்து நெறைய பிரச்சன வருது நா விஐ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏன்னா வந்து என்னோட காலேஜில இருந்த எடமு செரி வீடு செரி எங்க போனாலு வந்து விஐ அவ்ளோ எனக்கு பிரச்சன குடுக்கற மாரி தெரில அது இல்லாம ஆ போ நெறைய தறாங்கன்டு சொல்லிடு நா விஐ சூஸ் பண்ணிட்ட அண்ண வந்து அண்ணா வந்து ரெண்டு சிம் வெச்சுருக்கா ஒன்னு ஏர்டெல்லு இன்னொன்னு வந்து ஜியோவோ அது ஒரு சிம்
ஆமா நானா யூஸ் பண்ற ஜியோ வந்து ஏர்டெல் ஒன்னு எந்தோ
வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தனா இது ஒரு பிரச்சன வரும் வீட்டுக்கு வந்தா வந்து ஏர்டெல்லு டவர் கெடைக்காது ஜியோவ டவர் கெடைக்காது என்ன வந்து ஒன்லி ஒய்பை இருக்கு ஒய்பைல ரீச் ரிசார் பண்ணாம இருக்கு என்ன வந்து ஆட்ஸ்பாட் ஆன் பண்ணு ஆன் பண்ணூ அப்டின்னு சொல்லுவா எந்து வந்து வீக்கெண்ட் டேட்டா இருக்கு விஐ யூஸ் பண்ணிருந்திங்கன்னா உங்குளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆஹ் வி விஐல எப்டின்னா வந்து ஏட்லாம் கூட நெறைய பாத்துக்கலா ங்களே நீங்க வந்து ஒன் வீக் ஆன வந்து சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணிக்கலா
பாத்ததில்லா சாட்டடே சண்டே என்ன புல்லாவே
ஆமா இப்ப வந்து அன்லிமிட் இப்ப அன்லிமிட் ஆயிருச்சு போர்ஜில இருந் அன்லிமிட்டே ஆயிருச்சு முன்ன எப்டி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்டற ஜிபி ஒரு ஜிபி அது மாரி ரிசாஜ் பண்ணுவோ ஆ ஒரு ஏர்டெல் மத்த சிம் எல்லா பாத்தீங்கன்னா வந்து அந்த ரீட்ட அது வந்து இப்ப இன்னிக்கான ஒன்ற ஜிபி பன்னென்டு மணி நேரத்துக்குள்ள போயிடும் அது மாரி இதுல அப்டி இல்ல கெடயாது நீங்க எவ்ளோ எவ்ளோ வந்து யூஸ் பண்ணிட்டு மிச்ச டேட்டா வந்து சாட்டர்டே சண்டே வரு அது மாரி எனக்கு வந்து ஒரு பத்து ஜிபி பன்னென்டு ஜிபி ரேட்டவே இருக்கு பிலஸ் இன்னிக்கு உண்டான ரெண்டு
ஓகே எப்டின்னா இன்னிக்கு இப்ப வந்து வ ஒரு டூ ஜிபி ஒரு நாளிக்கு டூ ஜிபினா மந்தலி வந்து சிக்ஸ்டி ஜிபி இன்னிக்கு நம்ம டூ ஜிபில வந்து ஒரு ஐநூறு எம்பி தா யூஸ் பண்ணியிருக்கோ அப்டி
ஆஹ் மிச்சம் வந்து ஒன்றர ஜிபி அப்டியே இருக்கு அப்டியே வந்து சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணிக்கலா
ஓகே ஓகே அ இது பரவால்ல இது ஜியோ இது ஏட் வோடஃபோன்ல இருக்கா பரவால் இது இது ஜியோல கூட இம்ப்ளிம் மனா நல்லாருக்கு ஏனா ஏக பட்ட திம்ளி இது ப்ராப்ளம் இருக்கு டெய்லி வர நெட்டு யாரும் மோஸட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க
அ இப்ப வந்து அதே மேரி அடுத்த ஒரு ஆஃப்பர் வுட்டாங்க வி ஐ ல வந்து நீங்க வந்து நைட்டு இதியு கேள்விப்பட்டிருப்பீங்க நை ட்டு வந்து நைட்டு பன்னெண்டு டூ காலைல ஆறு மணி வரை அன்லிமிடட் டேட்டா அப்டின் யூஸ் பண்ணாங்க அதையு நா அப்ளை பண்ணி அதுவு யூஸ் பண்ணி ட்ருக்கே அதுவு யூஸ் பண்ணே
அது ஜியோல கூட இருஞ்ச்சி ஜியோல கூட ஒரு ஸ்டாட்டிங்ல இருஞ்சி இப்ப இருக்கான் தெர்ல எப்டினா பன்னெண்டு மணிக்கு நம்ப இப்ப வந்து எப்புமே இத ஆகு இல்யா அந்த பன்னெண்டு டூ அ மானிங் வந்து ஒரு ஃபோரோ ஓ த்ரீ ஓ கிளாக் வரிக்கு ந நல்லா நெட்டு இதாகு
ஓகே என்னோடது வந்து வி ஜ அப்றோ நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் விட்டாங்க இது இ அந்த ஆஃபர் தா ப்ரோ இப்ப வரிக்கு போட்டுட்ருக்கே செம்ம ஆஃபர் நம்ப வந்து ஃபோர் ஜியா இருந்தாலு சரி ஃபைவ் ஜியா இருந்தாலு ஸ் சரி நா ஃபோர் ஜி மொபைல்தா யூஸ் பண்ணிட்ருகே ஆனா ஃபைவ் ஜி இ இப்போ வந்து ஒரு மாச இப்ப வ நா வந்து ஐம்பத்தி ஆறு நாளக்கி ரீசார்ஜ் பண்ணிட்ருக்கே ஒரு ஏழ்நூறுபா செவன் ஹண்ரட்னு வெச்சுக்ங்ளே ஃபுல்லா எனக்கு வந்து அன்லிமிடட் டேட்டா எவ்ளோ வேணா யூ பண்ணிக்கலா
பட் ஆனா அதுக்கு சு லிமிட் இது இருக்குல்ல இந்த இவ்ள டேட்டாக்கு மேல போனா ஸ் ஸ்லோ ஆயிடு
இல்லில்ல அப்டெல்லா கெடையா அப்டி வரி நா வந்து மினிமமா ஒரு இது ஆட்ஸ்போட் அதா அந்த மொபைல் ஆட்ஸ்போட்னு ஒரு சின்னதா இருக்குல்ல இதுல நம்போ ஜியோ டேக் மாரி இருக்குல்ல அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிருக்கே ஒரு நூத்தி அம்பது ஜி பி வரிகு யூஸ் பண்ணிருக்கே எதுவு ஃவு ஸ்லோவு இல் ல்ல அது மாரி எதுவு இல்ல இருந்ததில்ல ஆனால லிமிட்டு குடுத்திருக்காங்களா என்னன் தெரில ஆனா என்து ஃபுல்லா அன்லிமிடெட் தா யூஸ் ஆயிட்டுருக்கு அப்பதுலந்து நா வந்து வி ஐ விடக்கூடாது அப்டின் சொல்லிட்டு அதுலயே இப்ப என்து கூட இப்ப அன்லிமிடெட்ல தா அப்டின் போயிட்டு இருக்கு.
ஓகே ஓகே ஓகே அ த்து அது அப்பனா வை வைஃபை போய் போட்டாவே அதுக்கு மந்த்லி ஏழுநூறுவா அதுக்கு ஃபிஃப்டி சிக்ஸீ எழுநூறுபா ரீசார்ஜ்
ஆமா ஆமா இதுக்காகவே வந்து
பட் ஆனா பட் ஆனா டிவைஸை பொறுத்து இருக்கு ப்ரோ டிவைஷ பொறுத்து இருக்கு டிவைஸை பொறுத் டிவைஸை பொறுத்து இருக்கு நம்ம யூஸ் பண் ற டிவைஸ் இப்ப நீங்க என் சொன்னீங்க அன்ளிமிடட் டேட்டா அது வந்து நீங்க வந்து போன்ல நீங்க உங்களோட போன் சிம் இருக்கு அந்த டிவைஸ்ல நல்லா ஒர்க் ஆகு பட் ஆனா லேப் எல்லா கனெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆயிடும்
எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சன இல்ல நா வந்து மோடம் போட்டும் யூஸ் பண்ணியிருக்கே லேப்ல ஆ என்னோட ஹாட்ஸ்போட் மொபைல வந்து நம்ம ஒரு வீட் நம்ளுக்கே தெரியுல வீட்ல வந்து இந்த இட டவர் கிடைக்கும் இந்த இடத்துல கிடைக்காது இந்த இடத்துல ஸ்பீடா கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு அந்த இடம் மாரி வச்சட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ட்டு லாப்ல யூஸ் பண்ணா சூப்பராக யூஸாகும் மோடம் போட யூஸ் பண்ணிருக்கே அதுவு ஒன்னு பிரச்ச ன எனக்கு வந்ததா தெரியல எதுவுமே எல்லாமே நா ர்மலான ஸ்பீடு ஒரு ஒரு எம் ரெண்டு எம்பி அந்த மாரி ஸ்பீடல கிடைக்கற மாதிரி மொபைலே அவளோ ஸ்பீ்டு கிடைக்கற மாரி கிடைக்கு அதனாலயே எனக்கு வந்து விஐ கட்டா இருக்கோ எனக்கு அவுங்க வந்து லிமிட் குடுத் விட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல
இருக்கும் ஆ ஏன்னா அவ்ளோ லிமிட் அவ அன்லிமிட்லாம் குடுத்தா எ
குடுக்க மாட்டான் எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு ஒரு எரநூறு ஜிபி முன்னூறு ஜிபி டிவியு அது மாரி குடுத்துருப்பாங்கன்னு நெனக்கிறே ன்னா அவ்ளோல்லாம் போனதில்ல ஹண்ட்ரட்தா அ அதிகபட்சமா வந்து நூறு ஜிபி அவ்வளோதான் போயிருக்கேன் அதிகமாக போனதில்லை ஏனா வந் போன் சார்ஜ் நிக்காது ஓ இது பண்ண முடியாது அந்த மாரி இதனாலயே ஓ நீங்க சொல்ற மாரி இதுவும் வந்ச்சி அண்ணண் சொன்னான் இல்ல நீ வந்து இது பண்ணி பாரு லிமிட் செக் பண்ணி பாரு அப்டின்னு சொன்னான் அது எனக்கு அப்ப புரியல லிமிட் செக் பண்ணி பாக்கணும்னா எனக்கு என்னானு புரில அப்பரமாதான் வந்து இதுல மொபைல் ஹாட்ஸ்பாட்ல போட்டு இது பண்ணோ அப்ப வந்து சம்திங்க் ஒரு நூறு நூத்தி இருவத்தஞ்சி ஜிபி என்னமோ வந்து யூஸ் பண்ணோம் மூவி அது இதுனு நறயா இறக்கனம் கேம்லா இறக்கனம் ஒரு பிப்டி ஜிபி இந்த இதுலாம் இருக்கு இல்லிங்களா
ஆ ஏவ இப்ப நீங்க ஒந்து ஐம்பது ஜிபி இதுல ஏதோ ஒரு டவுன்லோட் போறீங்கன்னா எவ்ளோ நேரோ ஆகு டவுன்லோடு ஆகு
அது வந்து ஒரு ஒன் அவர் ஆயிடு அந்த மாரி இருக்கு
ஃபிப்டி ஜிபியே அவ்ளோ ஒன் னவர்ல முடுஞ்சிருமா இது ரொம்ப இதா இக்குது ப்ரோ நார்மல் ஒய் ஃபைல போட்டாலே ஆமா நார்மல் ஒய் ஃபைல் போட்டாலே அது ஒன்னவர் வரு இன்னா இருக்கோம்
அம் ஆனா ஆனா இதுல ஒரு இதுல ஒரு பிரெச்சன இருக்கு நாங்க வந்து டக்குன்ன எதன ஒரு சின்ன ஒரு சிக்னல் இதாச்சுனா டக்கு வந்து ரிவஸ் ஆயிடு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆய்டு நாரே ஃபஸ்ட் ஸ்டாடிங் ஸ்டாடிங் இருந்து எறங்கற மாரி எறங்க ஆரெமெச்சு ஃபஸ்ட் ஒரு
அது அத குரோம்ல டவுன்லோட் பண்றப்பே அப் இருக் எதுக்னா நம்ம வந்து அ மொபைல பண்றப்போ பிரச்சன இல்ல ரீ டவுன்லோட் ரீ பாஸ் பண்ணி
ஓகே
டான்லோடு பண்றப்ப சாஃப்ட்வேர் அங்கேயே ஆல்ரெடி இது இருக்குல
ஆமா
அது வந்து அங்க அங்க இருந்து நம்ம ஏதோ சொல்லுவாங்க அது என்னனு எனக்கு தெரியல அது பட் அங்க இருந்து திருப்பி பண்ணா தெரியும் பட் ஆனா நூறு எறநூறு ஜி பி அப்பே எக்ஸ்ட்ரா ஐநூறு ஜி பி பைல பண்றப்போ எக்ஸ்ட்ரா ஐநூறு
ஓகே ஓகே ஏந்து அதா ஒரு சின்ன ஒரு இருந்ச்சுனாகூட மறுபடியு வந்த அந்த அம்பது ஜி ப் பியோ நாப்பது ஜி பி கேம் எறக்கிடோனா திருப்பி ஃபஸ்ட்லருந்து எறங்கு அந்த மாரி வந்து நெறையே
சே இது உங்களுக்கு இது இது தெரியுமா இப்போ ரெண்டு ஜி பி ஃப்பைல்ல டவுன்லோட் பண்ண நீங்க ரெண்டு ஜி பி நெட் போட்டா அப்றோ பத்துமா
இல்ல பத்தாது அந்த மாரி பத்தாது ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஃப்பைல தேடறதுக்கே ஒரு பத்து எம் பி இருவது எம் பி அந்த மாரி
இல்ல டேர் அப்டி இல்ல நீங்க எல்லா ஃப்பைலலா தேடி டேவலப் போட்டீங்க அதுக்கு அப்போ ரீசார்ஜ் பண்றீங்க ரெண்டு ஜி பி ஃப்பைலு கரெக்டா டூ ஜி ரெண்டு ஜி பி ஓகேவா ஒன் பான்ட் நெயன் ஜி பி வெச்சுக்கோங்க நீங்க ரெண்டு ஜி பிக்கு நெடட்டு போட் டேங்கன்னா உங்களுக்கு அது பத்தாது
இல்ல இல்ல ஆமா ஆமா பத்தாது பத்தாது அத ட்ரை பண்ணிலா பாத்துருக்காரு
அடிஷ்னல் ஆமா அடிஷனலா அது வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ரிசோர்ஸ் வந்து இத ஆகறது க்காக ஒரு நானூறு எம் பி எக்ஸ்ட்ரா ஆகு நாதா அந்த பிரீ பயர் இருக்குல்ல அதுக்காக ரீசார்ஜ் பண்ணுவோ நைடே ரிஸ்க்கு அது ரொம்ப ஸ்லோவா இருக்கூ அந்த டைம் ஹாஸ்டல்ல இருக்கப்ப டெவலப் பண்ணது ஆ ஃபோன்ல நம்ப ரீச்சார்ஜ் பண் ஒரு ட்வெண்டி ருபீஸ் என்னமோ ட்வெண்டி ஆ அப்போ வந்து நைன்டீன் ருபீஸ் என்னமோ ரீச்சார் பண்ட்டு டூ ஜீ பி டேட் கே நம்ம டெவலப் பண்ணா அது வந்து கிட்டத்தட்ட எல்லா முடிஞ்சு அது நெட்டு முடிஞ்சிரு பட் ஆனா டவுன்லோடு எவ்ளோ ஆய்ருக்குனா ஒன் பாயிண்ட் ஃப் ஃபோர் தா முடிஞ்சிருக்கு
ஆமா
த்ததெல்லா காலியாய்ருக்கு எப்புர்றா இருக்கு ஆனா டூ ஜீ பி முடிஞ்சின்வா அது வந்து நம்ப டவுன்லோட் ஒரு ரிசோர்ஸ் வந்து அ அங்கந்து டவ்ன்லோட் பண்றப்போ அந்த ஃபைல்ஸோட இது ஃபிரேம்ஸ் இருக்குல்லியா அதுவுமே எக்ஸ்ட்ரா டவுன்லோட் ஆகு அதனால நல்லா
ஆனா நீங்க ஃப்ரீபயர்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கீங்களா நம்ப வந்து என்ன தா அ உள்ளப் போய் இப்போ வந்து எனக் வந்து லாஸ்ட் டு ரெண்டு ஜு பி நா போற்றன்னா பத்து எம் பி தா பேலன்ஸ் இருக்கு அதுக்குள்ள நா கேம்குள்ள பொய்ட்டு கேம் ஸ்டாரனட் பண்ணிட்டா அந்த எந்த ப்ராபுளமு வராது நல்லா டவரு நல்லா கேம் ஒர்க் ஆவு ஃபீல் பண்ணிருக்கீங்ளா
பட் ஆனா உள்ள ரெட்ல வந்துரூல
ரெட்ல இல்ல இல்ல ட்ரிபிள் நைன்னு வராது அதான நா சொல்றே ச்ச் இப்போ எனக்கு ஒரு பத்து எம்பி இருவது எம்பி பேலன்ஸ் இருக்குனா கேம் ஸ்டாட் பண்ணிட்டனா கூட எனக்கு வந்து அந்த இது வராதுன்ற நார்மலா அந்த ஒரு கேம் முடியுற வரைக் எனக் கரெக்டா இருக்கூ ஒரு பாட்டி அந்தமாரி
ஏன் கிட்ட எது எது நார்மல் நெட் இருக்கிற விளாட்னாவே அது வந்து ரொம்ப டிரிபிள் நைன்தா அவ்ளோ சர்வர் ரொம்ப இஸ்யூ இருக்கூ அந்த சர்வர்னா இந்த ந நெட்வொர்க் இஸ்யூ
ஆ வீட்ல வந்து நீங்க சொல்ற மாரி வந்து ந நெட்டு இருந்தாலுமே கூட ட்ரிபிள் நைன் காட்டு விளாட முடி யாது அது இதுவா இருக்கூ ஆனா ஹாஸ்ட்ல்ல அந்த மாரில்ல ஹாஸ்டல்ல வந்து நெட் இல்லன்னா கூட இதுவ் பண்ணிக்கலா நீங்க ஹாஸ்டல்ல இந்த மாரி பண்ணிருக்கீங் டிங்ளா ஆஃபீஸ் ரூமோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு எடுத் த்து போட்டு அதெல்லா யாராவ்து ட்ரை பண்ணிருக்கீங்ளா
பண்ணா அவங்களுக்கு தெரியூல்ல யாரா யூஸ் பண்றாங்க அதெல்லா பெரிய ரிசோர்ஸ்
நாங்க அ எங்கள்ட்ட வந்து சொல்லிருந்தாங்க ஒய்ஃபைலா இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்லா அப்டின் சொல்ட்டு அப்
அது அது பச பசங்க அது அந்த வைப் இப்ப நாங்க வந்து அ ஆஹ் அந்த ஹாஸ் ஃபில் இருக்குனா ஹாஸ்டல்ல எங்ளோட அந்த வோ இர் ஆ காலேஜு ஓனர் அவுங்க கெஸ்ட்டவ்ஸ் இருக்கு
ஆமா
ஆஸ்டல் பக் ஒட் டியே ருக்கு அங்க கெஸ்ட் அவ்ஸ்க்கான ஒய்ஃபை இரு க்கு எல்லாருக்கு அங்க பெரி பெரியா ஆளுங்க அவுங்கல்லா சோ அத்னால நம்ப தா வைஃப் ஃபைல நம்ம என்ன யூஸ் பண்றோன்றது பாக்க முடியுன்றது வந்து பசங்க எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்ளோ அவங்க அத பத்தி அந்த ஆ பா ஒய்ஃபை யூஸ் பண்றது இல்ல
அஹ் அஹ் ப்ரோ கட் பண்ணிட்டுமா நீங்க கால் பண்றீங்களா
அஹ் ஹ அஹ் பண்றேன் ப்ரோ
ஆ ஓகே